வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங் தோழி
ம் இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரு தன்னுடைய வயோதிக காலத்துல வந்து இன்னொருத்தர சார்ந்து இல்லாம இருக்கணும் அப் டின்னா வாழும் காலத்தில அவங்க என்னென்ன நன்னெறிகள பின்பட் னா உங்களுடைய வயோதிக காலம் மகிழ்ச்சியா இருக்குங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழி
ஆ கண்டிப்பா கண்டிப்பா
ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒ இளம் வயதல இருந்தே ஒவ்வொருத்தரு வந்து தங்களுடைய வாழ்க்கையில வந்து உடல் பயிச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமா வந்து எடுத் த்துக்கணும் தோழி நமக்கு பத்து வயசு தா ஆச்சு பதினஞ்சு வயஸ் தா ஆச்சு அப்டின் சொல்லி நினைக்காம அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அ இருவது வயதில் நம்ம எப்படி வாழ்ந்தோ அப்படிங்கறது நம்மளுடைய நாப்பது வயதுக்கு நாப்பது வயதுல வந்து தெரிஞ்சுக்கலா நாப்பது வயதுல நம்ம எந்த மா திரி நம்ம உடம்பையு மனசையு உணவையு நம்ம கவனிச்சோ அப்படிங்கறத வந்து நம்மளுடைய அறுபது வயது காலம் வந்து நமக்கு காட்டி கொடுத்துருன் சொல்லுவாங்க
ஓ
அது வந்து நூறு சதவீத உண்மை தோழி இப்ப நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு யே நமக்கு உடல் பயிற்சி ஏதாவது ஒன்று ஒரு நாள் நடன பயிற்சி அல்லது யோகா தியானம் அந்த மாதிரி நம்ம பின்பற்றினம்னா நிச்சயமா நமக்கு நாப்பது வயதுல வந்து அ பெரும்பாலு வரக்கூடிய இந்த உடல் உபாதைகாளான பிபி சுகர் அல்லது சர்வக்கல் இஷ்யூ தண்டுவட ஸ்பைனல் கார்டு பிரச்சன அல்லது முதுகு வலி அல்லது கால் வலி இப்ப இது வந்து நாப்பது வயசுல இன்னிக்கு பெரும்பாலான மக்களிடையே இது வந்து காணப்படுது அவங்க இருபது இருபத்தை ஐந்து வயதுல இருந்தே ஒரு பத்தாண்டு காலம் தொடர்பு பயிற்சி பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து நாற்பது வயதுல அவங்க இந்த பிரச்சனகள வந்து சந்திச்சிருக்க மாட்டாங்க
கண்டிப்பாங்க ம்
தொடர்ந்து பேசுங்க தோழி
ஆ இப்போ நீங்க சொல்றது வந்து இது எல்லாத்துக்குமே பொருந்து தோழி அதாவது இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பல்லா இயற்கை எல்லாமே நேச்சுரலா இருக்கிற ஒரு விஷயத்த சாப்ட்டதுனால நம்ம ஆரோக்கிய யக்கியத்த வந்து கவனிக்கணுங்கிறதே கிடையாது காலையில கண்டிப்பா அந்த குடும்பத்துல பாரத்தீங்கன்னா எல்லாருமே நாலு மணிக்கு எழுந்தருச்சுதா ஆகணு எல்லாரு வேல செஞ்சுதா ஆகணு எல்லாரு தோட்டத்துக்கு போகணு இருக்கிற தண்ணி வந்த நல்ல தண்ணி எல்லா அங்கிருந்த இயற்கை யா வர தண்ணியாதா குடிச்சாங்க அந்த அன்னை அந்த காலத்துலல்லா என்னங்க இருந்துச்சு எந்த போர் இருந்துச்சு எந்த எதச்சு கிணத்து தண்ணிதா யூஸ் பண்ணுவாங்க இல்ல ஏதாவது அப்டியே மீறி ஏதாவது பைப் தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணிதா யூ குடிப்பாங்க எந்த விதமான நோயோ எதுவுமே அவங்களுக்கு வரல ஏன்னா எதுலயுமே கல
அது வந்து சத்து மிகுந்ததாதா இருந்தது தோழி இப்பதா மின்சார சாதனாங்கிற பேர்ல எல்லாமே எடுத்துடுறாங்க
நிச்சயமா கண்டிப்பா அதாவது அ அதுல உணவு முறைகளு பார்த்தீங்கன்னா சிறுதானி உணவுகள் எல்லா வளோ சாப்டுவாங்க அவங்களுக்கு அது இட்லி வந்து தீபாவளிக்கு தா சாப்டுவாங்களா அப்ப பாருங்கள எப்டி அவங்களோட உணவு முறைகள எவ்வளோ பெரிய விஷய அதுல அடங்கியிருக்கு அப்டின்னுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நம்ம இப்ப அன்றாட இட்லி தோச சாப்டுறோ ஆனா சிறுதானியத்த நம்ம ஒரு தீபாவளிக்கும் கூட நம்ம அத எத்துக்க மாட்டேங்கிறோ இப்பப்ப கொஞ்ச எல்லாத்துக்கு வந்து அந்த உணர்வு வந்திருக்குன்னு நா நினைக்கிற ஏன்னா நா எங்க வீட்ல எல்லா நா கண்டிப்பா அத பயன்படுத்த ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷ ரெண்டு வருஷத்துக்கு மேலேயா ஆச்சு சிறுதானியத்தை வந்து ஏதோ ஒரு விதத்துல எங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டுதா இருக்கோ அதனால வந்துட்டு ஆரோ அது ஒண்ணுதா இன்னிக்கு இருக்கிற இதுலயே பாத்தீங்கன்னா கலப்பட இல்ல அப்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துலயுமே இப்போ காய்கறிகள்லயு கலப்பட இருக்கு பழங்கள்ல கலப்பட இருக்கு மார்க்கெட் ஜ மளிக ஜமான்கள் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா இன்னிக்கு வந்து எதுவுமே இல் அதனால நா என்ன சொல்ல வரேனா அந்த அந்த காலத்துல அவங்க சாப்ட்டது வந்து அவங்க ஆரோக்கியத்தை வந்து நூத்தி இருபது வருஷ நூத்தி முப்பது முப்பது வருஷ வரைக்கும் அவங்களோட ஆரோக்கியத்துக்கான எந்த விதமான பாதிப்பு கும் இல்லாம இருந்துச்சு அவங்களுக்கெல்லா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்கன்னா இருக்குதுங்க வயதாயி முதிர்ந்து போய் தா இறந்தாங்கங்கிற ஒரு ஒரு ஒரு நம்ம செய்தி கேள்விப்பட்ருக்கோ ஆனா இப்ப இருபது வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது அப்ப எந்த எந்த அளவுக்கு அவங்க உட்கொள்ற உணவா இருக்கு கட்டு வேல செய்யற இடத்துல பிரஷரா இருக்கட்டு ஓ சாப்புடு முறைகளா இருக்கட்டு தூங்குற முறை விடிய விடிய வேலை செய்யறதெல்லா இ ப்ப தானங்க ஏழ்ற மணி ஆனா தூங்கிருவாங்க அடுத்த நாள் நாலரை மணிக்கு எந்திரிக் கனால ஏழு எட்டு மணிக்கே தூங்கிடுவாங்க இன்னைக்கு ஆறு மணிக்கு சாப்ப ப்பிடுங்க அப்டிங்கறத ஒரு பெரிய விஷயமா எல்லாரு பாக்குறாங்க இதெல்லா தொன்று தொட்டு நம்ம நம்ம முதியோர்கள் செஞ்ச ஒரு விஷயம்தா காட்டுக்கு வேலை செஞ்சு போ செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு சூடா எதாவது சமைச்சு சாப்ட்டுட்டு ஆறு மணி அ ஏழு மணிக்குல்லா படுத்துருவாங்க அவங்கல்லா எந்த விதமான அவங்களுக்கு வந்து அ இந்த இந்த டிவி பாக்குறதோ இல்ல எதாவது போ ஃபோன் கெடையாதுங்க டிவி பாக்குறது எந்த விதமான இதுக்குமே அவங்க ஈடு மாட்டாங்க அவ்ளோ கலப்பா வந்து சாப்ட்டுட்டு தூங்கிடுவாங்க அப்பதா அடுத்த நாள் அவங்க உடம்பு முடியு அவங்களோட அவங்களோட அதிகபட்ச இதே வந்து எந்திரிக்கணு வேலை செய்யணு அந்த வேலை செஞ்ச அந்த அப்ப தோட்டத்துல இருக்கிற காய்கறிகள அவங்க கூட பயன்படுத்திக்க மாட்டாங்க அத மத்தவங்களுக்கு விற்க ப்பனை செஞ்சு இதா இது பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம அத பாக்க முடியுது ஆ உண்மையாலுமே அவங்கள மாரி ஆட் கள் எல்லா கூடைல நம்ம அவங்களோட அ ஆ அனுபவத்த நம்ம நாம கேட்க கேட்க ஆசையா இருக்கு ச எப்படியெல்லா வாழ்ந்திருக்காங்க எப்படியெல்லா இருந்திருக்குறாங்க அப்டிங்கறத வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுல ஒரு இருபது சதவீதத்த நம்ம கத்துக்கிட்டாளுங்களேங்க இல்ல இருபது சதவீதத்த நம்மத்த புரிஞ்சுகிட்டோம்னாலே நம்மளோட நம்மளோட நம்ம முதிய காலத்துல வந்து நம்ம சிறப்பா வாழலா நம்ம உடம்பு ஆரோக்கியத்த பத்தி நம்ம சிறப்பா வாழ்லா
நிச்சயமா தோழி அதே மாதிரி பாத்தீங்க அப்டின்னா நம்மளுடைய வாழும் காலத்துல வந்து நம்ம இந்த ஜங்க் ஃபுட் அப்டிங்கறத வந்து தம்முக்கா மு முக்கியமா நம்ம வந்து அத வந்து தவிர்த்தணும் தோழி இப்ப மேகி நூடுல்ஸ் ஆ அந்த மாரி ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாமே வந்துட்டு நமக்கு நாமே அது வந்து நா தெரிந்தோ தெரியாமலோ நம்ம அது வந்து ஒரு விஷத்தை உண்பதற்கு வந்துட்டு சமம்தான் தோழி அந்த மாதிரி உணவுகள வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கு நம்ம தவிர்த்துட்டோ அப்டின்னாலே நம்மளுடைய முதுமை காலத்துல நிச்சயமா வந்து யாரையுமே எதிர்பார்க்காம யாருக் க்கும் பாரமாக இருக்காம நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வந்துட்டு வாழ முடியும் தோழி அதே மாதிரிதா நீங்க சொன்ன மாதிரிதா எங்க வீட்லயு கடந்த ஒரு லாண்டு காரம்மா தா வாரத்துக்கு இருமுறை கம்பல்சரி வந்து சிறுதானிய உணவுகள் வந்து இருக்கும் தோழி கருப்பு கவுளி கஞ்சி ஆ வரகரிசில தோசை அல்லது திணை அல்லது சாமையில வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய உப்மா அல்லது தக்காளி சாதம் அல்லது பிரியாணி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த மாதிரி எதாது ஒரு உணவு வேளையில வந்து அந்த உணவுகள வந்து நம்ம எடுத்துக்கதா எடுத்துக்க செய்யறோ தோழி.
அப்றோ இன்னொன்னு பாத்தா இந்த ராகி அப்டிதா அது வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலயே கண்டிப்பா டெய்லி எடுத்துக்கணு அட்லீஸ்ட். ஒரு நாள் விட்டு ஒரு நாளாது எடுத்துக்கணு அப்டிங்கிறத சொல்றாங்க ஏன்னா நம்ம வயது ஆக ஆக அந்த எலும்புகளோ அந்த மூ மூட்டுகளோ பாத் தீங்கன்னா தேய்மானத்துக்கான வயசு ஆரம்பிக்கு ஆ ஆ
த்த நம்ம எடுத்துக்கல அப்டின்னா ஒடம்பு தன்னுடைய தசைகள்ல இருக்கக்கூடிய புரததத்த வந்து எடுத்து பயன்படுத் ஆரம்பிக்கிறதுனாலதா அந்த தேய்மானங்கள் வந்து ஏற்படுதுன்னு சொல்றாங்க மருத்
அ அதா அதா அதா அதா அதனால நம் நம்ம வந்து நீங்க சொல்ற மாரி இருவதுல சாப்பட்றத நாற்பதுல பிரதிபலிக்கு நாப்பதுல சாப்பட்றதா அறுவதுல பிரதிபலிக்கு அப்டிங்கிற மாரி இத நம்மளோட நிறுத்தாம நம்ம கொழந்தைகளுக்கு அது வந்து எப் எப்டி என்னங்கறத நம்ம வந்து த இது பண்ணணு இல்லைங்ளா அது அத அத நம்ம பண்ணாம பாத் த்தீங்கன்னா அவுங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவமே தெரியாம போயிரு அதனால எப்போ அ அதனால எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம மு முதிய காலத்துல வந்து அ நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து ந நல்லது செய்யறோமோ இல்லையோ அவுங்களுக்கு ஒரு பெரிய பாரமா மட்டு நமக்கு கண்டிப்பா இருக்க கூடாது அதே மாரி நம்முளுக்குன்னு ஒரு சேவிங்ஸு வெச்சுக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்களே அ இப்போ எ எங்க அம்மா அப்பா எங்க என்னோட வீட்ல அவரோட தாத்தா பாட்டி எல்லா என்ன பண்ணாங்கன்னா அவுங்களுக்கு ஒரு அமௌன்ட்டுன்னு எடுத்து வெச்சுக்கிட்டாங்க. அவேங்க உண்மையானுமே ஓ ஓப்பனாவே இத சொன்னாங்க எங்களுக்கு ஏதாவ து ஒரு இதுன்னா இத நீங்க செலவு பண்ணிக்கங்க அதெல்லா வந்து அ கேக்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு.
நிச்சயமா தோழி என்னுடைய பாட்டி வந்து அப்டிதா பண்ணாங்க தோழி இறுதி சடங்குக்கு பணத்த எடுத்து வைத்து என்னுடைய தாய் பெரிய மாமா கிட்ட வந்து குடுத்துட்டாங்க தோழி என்னுடைய மருத்துவ செலவுக்கு இது வெச்ச சிக்கங்க இத்தனைக்கு அவுங்க வந்து ஆ நானும் பாத்தே தோழி அவுங்க வந்து படிக்கல தோழி இத்தனைக்கு பாத்தீங்கன்னா வெறு மூணா வதுதா படிச்சிருக்காங்க ஆ அவங்கள்லா வாழ்க்கையில நி நிச்சைமா அவுங்க தங்களுடைய வாழ்க்கையில வந்து அத வாழ்ந்து காமிச்சுட்டு போயிட்டாங்க.
ம் அதா சொல்ற அவுங்க பின்பற்ற முறைகளையு வழக்கத்தையு ஒரு இருவது சதவீதத்துல இருந்து ஒரு அம்பது சதவீத நம்ம பாத்தம்னாலே இங்க இல்ல நம்ம அத வந்து உட்கொண்டு அத அத அத நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சாலே போதுங்கற நானு
நிச்சயமா தோழி அதே மாதிரிதா பாத் திங்கன்னா என்னுடைய தந்தையாருக்கு வந்து எழுவத்தி மூணு வயதாச்சி தோழி அவுங்க வந்து கடந்த முப்பது ஆண்டு காலமா காலைல தினமு ஒரு மணி நேரோ நட பாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரு நடக்கிற ஸ்பீடுக்கு வந்து நிச்சயமா எங்க வீட்ல யாருனாலயு நடக்க முடியாது
நடக்கு நல்ல விஷ்
அவங்க தன்னுடைய அ அவங்க வந்து தன்னுடைய வேலைக் எல்லா அவங்களே செஞ்சுக்குவாங்க இன்னு சொல்ல போனா நாப்பது நாப்பத்தி மூனு வயசானா நம்ம தா வந்து சோர்வடைஞ்சு உட்காந்துக்குனுமே தவிர நம்ம வேலையு சேத்தி அவங்க வந்து நமக்கு நமக்கு சேத்தி உதவி பண்ண வருவாங்க தோழி
நா அதா எங்க வீட்டுல என்னுடைய அப்பாவு அப் அப்டிதாங்க தோழி அதாவது அவ்ளோ ஆக்டிவா இருப்பாரு நானே சொல்ல கண்ணு படுவே கண்ணுப்பட்ட மாரி இருக்கு ஆனா எழுவது வயசாச்சு அவருக்கு அப் அப்டி ஓடுவாரு
ஓடுவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஜங்க் ஃபுட்டல்லா வந்து நீங்க எவ்ளோ கம்பல் பண்ணாலு அத தொட கூட மாட்டாங்க தோழி அ அதெல்லா பாக்கும்போது
கல்ல வகைங்க சோளம் வகைங்க இதெல்லா கொடுத்து பாருங்க அவ்ளோ பொறுமையா நல்லா சாப்பிடுவாரு நீங்க இந்த சிப்ஸ்ஸா இருக்கட்டு ஜங்க் அ
அவ்ளோ புரதச்சத்து நிறைந்தது ஆனா நம்ம குழந்தைக நம்ம குழந்தைகளுக்காக அட்லீஸ்ட் நம்ம இத வந்து சொல்லி தாரோ ஆனா அது தெரியாம எத்தனையோ குழந்தைகள் வந்து இருக்காங்க
ஏ எம் புள்ளைங்களுக்கெல்லா வந்து கண்டிப்பா நா வந்து இது குடுத்துட்டு தா இருக்கேங்க
ஆமா தோழி நானு அப்டிதா தோழி அதே மாரி தினமு ஒரு வகையான சுண்டல் வகை வந்து கம்பல்சரி குடுத் தரணு தோழி ஒரு நாள் கருப்பு சுண்டல் ஒரு நாள் வெள்ள சு சுண்டல் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு மூணு நாளாவது வந்து அவங்க இத சாப்ட்டாதா ஸ்நாக்ஸ் அப்டிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்த வந்து கொண்டு வந்துரணு தோழி ஸ்நாக்ஸ் கொடுக்கறது வந்து தவிர்க்க முடியாது அதிக் கூட நம்ம சத் சத்தான உணவு சாப்ட்டாதா இது கெடைக்கு அப்படிங்கிற பட்சத்துலயாவது அவங்க அத சாப்பிடுவாங்கல்ல தோழி
கண்டிப்பா கண்டிப்பா அ
அதே மாதிரி இந்த காய் பிடிக்கு அந்த காய் பிடிக்கு அப்டிங்கிற பாகுபாடுல்லா இருக்க கூடாது எல்லா காயு எல்லா பழங்களுமே வந்து சாப்ட்டுதா ஆகணு தோழி
காய்கறிகளுதா இதோட என்னன்னா எனக்கு தா பல்லுல அவ்ளோ பிரச்சன இருக்கு அவருக்கு எழுவது வயசாயு அவரு பல்லுல பிரச்சனையே கெடையாது எனக்கு தா பல்லு இந்த பிரச்சன அந்த பிரச்சனட்டு அதுக்கே என்ன அவ்ளோ செலவு பண்ணிட்டு இருக்கே எனக்கு இன்னு ஒரு மாசோ ட்ரீட்மெண்ட் கூட இருக்கு அதனால வந்து அ ஓ எப்டி சொல்றதுன்னு தெரில இனி நம்ம ஜெனரேஷன் இன்னுஇன்னு எப்டி அடுத்
நிச்சயமா தோழி பல பயனுள்ள தகவல்கள பகிர்ந்துகிட்டோ நன்றி வணக்
நன்றி நன்றி